ஹலோ
ஹலோ நல்லா இருக்கீங்ளா சிஸ்டர்
நல்லா இருக்கறேங்க நீங்க எப்டி இருக்குறீங்க
ம் நல்லா இருக்கறே
சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
வீட்ல நல்லாருக்காங்ளா
ம் நல்லாருக்காங் எல்லா
உங்களுக்கு கொழந்த பொறந்துருக்கு போல
ஆமா ரெண்டு கொழந்தருக்கு இப்ப இல்ல அவுங்களுக் மூணு வயசு ஆவுது சின்னவங்களுக்கு
ஆ உ உங்க வால்பேப்பர்ல இது டிபில வெச்சிருக்கீங்கல நல்லாருக்கு ஃபாட்
பெரிய பாப்பா அது
ஓ
இன்னு மேரேஜ் ஆகல உங்களுக்கு
ஆ மேரீடு தா இப்ப ப்ரெக்னென்டாருக்கிறே செவன் மன்த்
ம் அப்படியா
ஆமா
ஆஹா கேப்ல தா இருக்கறே கொழந்தைங்கெல்லா எப்டி இருக்காங்க
ம் நல்லா இருக்காங்க
ஆ ஆ சாப்பாடு ஊட்டிட்டீங்ளா
ஆ சாப்ட்டாங்க சாப்ட்டு படுத்துட்ருக்காங்க இன்னு ஒன் போலன்ஸ் இருக்குது டைம்ல கூடோ பண்ணுவாங்களா எனக் தெரியில
அ அ
ஹலோ
ஹலோ
கேக்குதாமா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதாக்கா
ம் கேக்குது
ஆ சொல்லுங்க ஒர்க் பண்றீங்ளா
இல்லைங்க இப்போ போன மாசோதா நின்ட்டே வொர்க் போகல கொஞ்ச நாள் போட்டோ ஆமா
ஆ ஆ அப்றோ ரெண்டு பேபிக்கு அம்மான்னா அப்டிதா முயற்சி பண்ணுங்க
ம் இன்னா பண்றது கொழந்த பொறந்துச்சுன்னா
ம் பா ஆ எப்டி எந்த மாரி வேல தேட்றீங்க நீங்க
ஆ ஆல்ரெடி சிஸ்டம் வொர்க்கு தா பாத்துனு இருந்த வேட்டர் தெரியுமா
சிஸ்டம் ஒர்க்கா
அ
ஆ சென்னை சைட்லா நெறைய கெடைக்கிது
நா சமைக்கிறதுக்கு ஒன்னுமில்ல
ஆ ஆ
உம்
ம் ம் ம்
ஆ அங்க போமுடியாது இப்போ
என்னாங்கா
அது கொழந்த ஃபேமிலி எல்லா இருக்காங்கல்ல அதனால போ முடியாது அங்க இங்க இருக்கற
ஆ ஆ இன்னு கொஞ்சோ பெருசா வளந்த ட்டாங்கன்னா அதுக்கப்றோ ஸ்கூல அமுச்சிவுடுட்டு வீட்டுல யாராச்சி பாத்துகிட்டு நீங்க வேலைக்கு போகலா
ம்
ஆ ஆ பார்ட் டைம்மால்ல எதனா பாருங்க
ம்
என்னக்கா
நா சொன்னே
ஹலோ கேக்கலக்கா ஆ இப்ப கேக் ஆ இப்ப கேக்குது
கேக்குதுங்ளா வேலைக்கா போமுடியு போ
ஓ ஆ ஆ எப்டி அங்கெல்லா மழை பெய்தாக்கா
நீங்கள் எல்லாவே எல்லாமே
ஆ ஆ ஆ
மழ வர மாதிரி இருந்துச்சு ஏ எல்லா வர்ல
ஆமா இங்க அப்பதா மப்பு போட்டு காத்த அடிச்சுட்டு இருக்குது நல்லா பலத்த காத்து
ம் என்னாது
ம்
ஹ வந்து செய்யுந்தா இந்த சீசன்ல வந்து இப்ப மழ வராதுன்னு சொல்லிட்ருக்காங்க தென்மேற்கு பருகாற்று மழையே வராதா மக்கள்லா என்ன அவதிப்பட போறாங்களோ தெரியுல ம்
நீங்க வாக்கிங்லா ஸ்டார்ட் பண்டீங்களா
என்னங்கக்கா
வாக்கிங் ஸ்டார்ட் பண்ட்டீங்களா
புரியுல
ப்ரெக்னட்டா இருக்கீங்கேல்ல வாக்கிங் போனுமே ஸ்டார்ட் பண்ட்டீங்களானு கேட்டே
ஆ போயிட்டு வந்தக்கா ரொம்ப காலு ரொம்ப வலியா இருக்குது
வலித்தாலு போயிதா ஆவனோ நீ டெய்லியு நடந்தனா உனக்கு ரொம்போ நல்லது
அதுக்குனு எவ்ளோ நேரோதா நடக்குறது நீ கோவிலுக்கு நடந்த ஒரு கிலோமீட்டரு ரொம்போ வலி வந்துடுச்சி அதோட
உம் நீங்க ரொம்போ நடந்தீங்களோ
ஆமா ஆமா நாலா ரொம்போ வாக்கிங் நடந்து போவ நறையா அதுனாலதா எனக்கே நார்மலா ஆச்
ரெண்டுமே ரெண்டு பேரு
ம் ஆமா நார்மல்தா
ஓ பரவால்லயே
ம் நீ நடந்து
அதா முன்னாடிலா கூடோ நடக்கலா முடிஞ்சுது இப்பல்லா வந்து நடக்கவே முடியல ரொம்ப வலிக்குது கால்லா
அப்புடிதா இருக்கோ ஆனா நடந்தா அவ்ளோ நல் ரொம்ப நல்லதா இருக்
அ
இப்ப குருமா இருக் மூனு மாசோதா டெலிவரி ஆச்சு எங்க அண்ணிக்கு அவுங்க கொழந்த பொறந்த பிறகு சொல்றாங்க அப்பவே நீங்கலா நட நடன்னு சொன்னீங்க இன்னோ கொஞ்சோநா நடந்துர்ந்தா இன்னோ நல்லா இருந்துருக்கோன்றாங்க எப்டியோ ஆனா அவுங்குளுக்கு நார்மல்தா பாத்துட்டாங்க
ஆ
கூட போயிட்டு மூண் நாள் அங்கயே நடந்து நடந்து நடந்து நடந்துதா அப்புறோ டெலிவரி ஆச்சு வேற எங்கயாச்சோ போயிருந்தா டெலிவரி பண்ணியிருப்பாங்களோனு சொல்லிட்டு இருந்தாங்க
ஆ ஆ
நா சொன்னப்ப கேட்கவே இல்ல ஆ நீங்க என்ன சொல்லுங்கன்ட்டு காதலே போட்டு நடக்கவே இல்ல வீட்ல ஒக்காந்துனே இந்தாங்க அப்பற இப்போ கொழந்த சொல்லது சொல்றாங்க என்னன்னு கொஞ்ச நடந்துருந்திருக்கலா இங்கயேன்றாங்க
அஹ இப்போ சுகப்பிரசம்னா கொஞ்ச நேரத்து வழிதா அதுவு ஒரு வாரத்து வலினு கூட வச்சுக்கலா
ஆ ஆமா அந்த கொழந்த பொறக்கற வரையு ஆ அதுப்புற அது சரி ஒரு வாரத்துல சரிய ஆயிடு பத்தீமா
ஆ ஆப்ரேஷன்னா
அது டெய்லி இடுப்பு வலி தாங்க முடியாம குடிப்பாங்க அலை டை முடியாது
ஓ ஓ தைராய்டு வேற இருக்குக்கா எனக்கு அதா என்னா பண்றதுன்னு தெரில பயமா இருக்கு
ம் நீ நடந்துட்டு நம்ம பண்ணடுவா நாக்கு கொறையு அது ஒன்னு பிரச்சனை இல்ல அது டேப்லெட் எடுத்ததுனால ஒன்னு பிரச்சனைல தான
ஆ ஆமா நா எடுத்துட்ருக்கறே இருந்தாலு வந்து அதுல எதனா வந்து அது இருக்கத்தல எதுன்னா வருமோ அப்படின் தோணு
ஆனா அதனால ஒண்ணு ப்ராப்ளம் வராது அது நார்மலா தானமா இருக்கு
ஆ ஆமா இப்ப வந்து பக் இது மாசமா ஆனதுல இருந்து தா இருக்குது அது
ஆ ஏ தங்கச்சக்கு இப்டிதா இருந்துச்சு
ஆ
ஆனா அது ஒரு பிரச்சனை இல்ல அதனால அதுக்கு டேப்லெட் தனியா எடுத்துக்கிட்டாங்க நார்மல் டெலிவரி தா ஆச்சு அவங்களுக்கு
ஆனா நானு எடுத்துட்டு தா இருக்கே அந்த தைராய்டு டேப்லெட் எடுத்துட்டுதா இருக்கே
அதே மாரி கொழந்த பொறந்ததுக்கு அப்பற அவங்களுக்கு இப்ப தைராய்டு இல்ல சரியாயிடுச்சு
ஆ ஆ
டெலிவரி
அதுதா பாத்துட்ருக்கறே நாளைக்கு செக்கப் போனு
ம் ம் ம்
பாக்கணு நாளைக்கு போனாதா தெரியு ஹாஸ்டல் போனாதா தெரியு
ம் ம்மா ஆ
ஆ அதா போயிட்டு நாளைக்கு பாத்துட்டு சொப்பா சொல்லு பாக்குறே
ம்
என்னாங்க்கா
ஒரு போய்ட்டு வந்தோ கன்ல்லா எட்டீங்களா நல்லாருக்கு சொன்னாங்களா ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதாம்மா
கேக்குதாக்கா
ஆ கேக்குது கேக்குதா ஹலோ ஹலோ
இது படிங்க ஃபர்ஸ்ட்
ஹலோ
ஆ கேக்குதாக்கா
கேக்குதுமா
ஆ சொல்லுங்க பாப்பாலா நல்லா இருக்காங்களா ரெண்டுமே பையனா பொண்ணா
இருக்கே
பையனா
பொண்ணு
ரெண்டுமே வா ஆ ஆ ஆ பைய பொறக்கலன்னு ஃபீல் பண்ணலயா நீங்க
இதே ஆனா அதுக்கு இதே பரவாயில்ல இப்ப பையன்ல்லா வேணா இதே போதுன்னு தோணுச்சு ஒரு பைய இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு அது பொறக்கல
ஆ
ம் மியாவ்
ம் ம் விடுங்க இப்பெல்லா பசங்களோட பொண்ணுங்க தா அம்மா அப்பாவ பாத்துக்குறாங்க
அதுதா எனக்கு ஆனா ஃபீலிங்லா இல்ல ரெண்டு பொண்ணு போது எனக்கு
ஆ போது பொ அது இருக்குற கொழந்தைங்கள நல்லபடியா நம்ம வள த்து கரையேத்துனா போது ம் தூங்கிட்டாங்களாக்கா பசங்களா
தூங்கல தேவ இல்லாம இருக்குறாங்க தூங்க சொன்னா தூங்கல
சேரி சேரிக்கா சேரி நீங்க பசங்கள தூங்க வைங்க க்கா ஆ ஓகேக்கா வச்சிறவாக்கா
நெக்ஸ்ட் கால் பேசலா ம்